ஹலோ தோழா என்ன பண் றீங்க
நானா சாப்ட்டு உக்காந்துனுக்குற தொல்லி
சேரி சேரி அப்றம் நீங்க அந்த ஜொமேட் டோ அந்த மாரில்லா ஓட்டிர்க்கீங்களா ஸ்விகி
ம் அதுலா ஓட்னதில்ல
ஆ ராபிடோ மட்டுந்தா ஓட்டிர்க்கீங்க ராபிடோல நீ உங்களுக்கு எவ்வளோ கெடைக்கு
மிஞ்சி போனா நா இப்போ நா ஒரு எடத்துக் எட்த்தனா நூறுபாகுத்து அனு அவ அவன ஏத் முப்பருவா போவா கம்மிஷனே ராபிடோ காரன்க்கே மீதி காசு நம்ப்ளு வ எழ்வருவா கஸ் சங்க எதா டிபன்ஸு கிப்ஸு குட்த்தாங்கனா வரு எப்பி சொல்ற ஒரீ ஒரு மூணவர்ல சம்பாதிச்லா
ம் மூணவர்ல எவ்வளோ சம்பாதிப்பீங்க
ஒரு எட்நூற்வா
எண்ணூறுபா இந்த மாரி ஆனா என்னா அலச்சல் ருக்கு தோழா அங்கங்கயும் போய் உடணு வெயில்ல
நம்ம அதுகுன்னே வெயிட் பண்ணு நம்ம வெயிட் பண்ணே இருந்தா கிட்ட கிட்ட இருக்த எட்த்துல்லா அதமா போட்டல் இருந்தா போர்ட்டல் போட்டுக்லா
ம் ம்
ஹோட்டல் வந்து சின்ன சின்ன பொருள்கள் தா தருவாங்க அது வண்டி டிக்கியுள்ள போட்டோமா அப்றொ ராபிடோவா அந்த ரூட்ல யாச்சு வந்தாங்கனா அப்டியே போட்டுனு போ வேண்டிதா அந்த மாரிதா
சரி தோழா
ம்
இந்த மாரி நறையா இருக்கு வேற என்னன்னா பண்ணுவீங்க வேற என்ன ஒர்க் பண்ணுவீங்க
வேற வந்தீ அதா காரு ஓட்டுவே
சேரி
அதுக்கப்பமா வந்து நம்போ துணியில
ம் ஆமா ம் ஆமா
ஃபீல்ட்லலா வந்துருக்கே எங்கெங்க வாங்குறாங்க ஆ எங்கெங்க இது இது பண்றாங்க எல்லா நம்ளுக்கு தெரியு அந்த லிங்க்கு தெரியு நம்ளுக்கு
செரி தோழா செரி தோ
ம் அதே போல ஸ் அந்த ஸ் சேஃப்டி ஷூ பத்திக் கூட தெரியு
ம் ம் சேஃட்டி ஷூஸ்
மேனேஜர் இருந்தே நம்ம ஓனரே பண்றாரு இப்ப நம்போ இப் இப் இப்ப நம்ம ஒரு கடைய தொர்ந்து வெச்சா கூடோ போனா நம்ளிக் தருவாரு அந்த ரேட் டுக்கே
சேர் சேரி
என்னா நீங்க வாங்கணுன்னா எவ்ளோ வரு தெரிமா ஆய் ஆய்ருபா அந்த மாரி வரு நம்ப்ளே நம்மோ நா நம்ம லாட்டா வாங்குறதால ஒரு ஷூ வந்து. நூறுவா அந்த மாரி வரும்.
ஓகே ஓகே. அங்க சென்னைலேனா மழை கா பே.
இப்போ இல்ல.
இங்க மழங்க இங்க திருச்சியில மழை நிக். இங்க சரியான மழை. ஒரு சாந்த. சாயந்திலிருந்து பயங்கரமான மழை எங்களோட பாலமே பாதி நெறஞ்சிருச்சு, அங்குடோடி யாருமே போகமுடில. ஆ ஃபுல்லாவே அ. காரு. பாதி மிங்கிருச்சு அந்த அளவுக்கு பாத்துக்கோங்க, ஜன்னல் வரைக்கி. அவ்வளோ அது அந்த.. கே இது மாரி இருக்கும்.. அந்த கெடங்கு மாரிருக்கும் அந்த பாலத்துல வந்து, அது நல்லா அந்தப். காருக்கு சின்ன காருக்கு அந்த இதுக் கு வரைக்கு வந்துருச்சி அப்பறோ எல்லா புடிச்சி இழுத் துட்ருந்தாங்க புடிச்சி அங்குட்டு போவேணான் ஹு இன்னு தண்ணி எல்லா எடுத்தபெறதா உ உடுவாங்களே அந்த சைடு
வ வெள்ளம் போல வந்திச்சி
உம் வெள்ளம் போல வந்துருச்சு கொஞ்சொ நேரந்தா பெஞ்சிச்சி ஆனா பயங்கரமான மழ
அமா சரியான மழ அந்த மாரி பெ பெஞ்சா நல்லா இருக்குமே சென்னைல கூட
சென்னைல மழ இந்த சென்னைல சுனாமினா வருதுன் சொன்னாங்கல்ல அதெல்லா வந் து எப்புடி ஆய் சூ அப்புறொ எப்ப வருங்கீங்களோ
ம்
இல்ல அந்த மெரினானா இல்ல மெரினாலனா வந்து முன்னாடி சுனாமினா வந்திருக்குனு சொன்னாங்கள அதெல்லா உண்மதான
ஆமா ரெண்டாயித் தீ நாலு
ஆஹ் அப்பனா மக்கள்லா எப்புடி இருந்திருப்பாங்க அய்யயோ நா போயிட்டு அதா யோசிச்சே இப்ப திடீனு சுன்னாமி வந்தா என்ன பண்ணு
அப்ப வந்து எங்க அப்பா கூட வந்து நா கடை பெய்ட்ட
ஆஹ் இருந்திங்ளா அப்ப அங்க உம்
இப்பொ தெரியுல
எங்க
எம்ஃபோர் எம்ஃபோர்
எம் ஃபோர்னா
காசிமேடு
காசிமேடா அ செரி
அந்த அ அந்த கந்தந்த அ வீடு பஸ்ட்டு
செரி
அப்ப எங்க அப்பா கடைக்கு கூட்ன்னு போனாரு கடல் வந்து உள்ள ட்டு வெளிய வந்துச்சி
மோடி ஆ பாத்தீங்ளா
அப்போ கொஞ்ச சின்ன வைசுல
ம் ம்
ஞாபக சக்தி இருக்காது
அதா அதா செரி ஓடிட்டீங்ளா அப்ப ஒங்க அப்பா கூட்டியுட் போயிட்டாங்ளா ஆ ஆனா அந்த எடத்ல உள்ளது மட்டு அழிஞ்சிருச் சுன பாதி
ஆமா
நறைய அந்த மெரினால தான வந்துச்சு எனக்கு ஒரு டவுட்டு மெரினாலே வந்து பெசல் நகர் எல்லாத்லியுந் தான வரு
அது வந்து என்னா சொ காத்து எந்தப் பக்கொ அடிக் தோ அந்த ஆமா அந்த சுனாமி வந்து எந்த சைடு வருதோ அங்கதான் அங்கருந்தான் வரும்
ம்ம்ம்ம் நல்லா இருக்கு புடிச்சிருக்கு ஆனா என்ன அங் அங்கங்க போயிட்டு வர்றது ரொம்ப அலைச்சல் அங்க உள்ள மக்கள் ஆனா வந்து யாரும் வரமாட் மாட்டாங்க போல இங்க இருந்து சுத்தி பாக்குறவ இங்கதான் போயி சுத்தி பாத்துக்குறாங்க ஏனா அங்க உள்ளவுங்களுக்கு வேலையே கரெக்ட் டாரு க எனக்கு தெரிஞ்சு எப்ப எவ்ளோ ஐ டி பார்க்ஸ் அப்பா பில்டிங்கெலாம் பாத் பார்த்தாலே பயங்கரமா இருக் பாத்தாலே இந்தக் கம்பெனிலெலா நம்மளுக்கு வேல கெடைக்குமா அப்டிங்கிற மார்ருக்கு எப்டியாது ஜாயின் பண்ணா எப்பிர்ருக்குன்டா அப்டின்ட்டு
அங் அங்க இருக்க வேல பசங்களா இதா சொல்லுவாங்கோ உங்களுக்கு என்னாப்பா தெரியு நா ஜாலியா போய்ட்டு வர்றதா தெரியு அங்க போய் கஷ்டப்படுறதுதா யாருக்கு ஏனா
அதா அதா கஷ்டப்படணுந்தான் இருந்தாலு வந்து நல்லா இருக்கல்ல
ம் இப்ப இருக்கற பசங்கள்லாம் வந்து கஷ்டமெல்லா பட மாட்றாங்க
ஆமா ஈஸியா சம்பாதிக்கணுனு நெனைக்கிறாங்கதா
அதயா
இப்ப ஆனா நெறயா பசங்கள தோழா என்ன பண்றாங்கனா ஓணா ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாருமே அவுங்கவுங்க அப்பா தொழில் அதுக்கப்புறோ வந்து எதாச்சு வந்து இதுவே எதாச்சு இந்த வக்கீல்னா அட்வகேட்னா தனியா போட்டுறாய்ங்க ஏனா யார்ட்டையு நம்ம தலை குனிஞ்சோ இதுவோ வேல பாக்க வேணா ப்ச் அப்படின்ட்டு இப்ப நெறயா பேர் அப்படி பண்ணிட்டாங்க ஏனா இப்ப சொத்து பப்பா சொத்து தாத்தா சொத்துன்ருக்கு இப்ப அவிங்களுக்
இது கூடோ சொந்த கெடயாதே எங்க அப்பாது கூட சொந்த கெட யாது இருக்கு
ஆஹ்
வெள்ளி பாலிசு இப்ப வந்து வருமானமே இல்ல அதா நா வெளிய வன்ட்ட
சேரி சேரி இப்போ அப்போ ஒரு அஞ்சு லட்சம் குடுத்துருவாய்ங்க உம் நீ என்ன வேணா பண்ணிக்கோனோன்ன இவிங்க நல்லா ஒரு கடய வச்சு போட்டுறாய்ங்க பிழைக்கிறவங்க பிழச்சிக்குவாய்ங்க வெளையாட்டுத்தனம் பண்றவிங்களுக் க்கு போச்சி ஆமா பிரெண்ட்ஸ் கூட சேந்தா முடிஞ்சது சோலி அது நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அது நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னாலுமே பேசுறப்பதா பேசுணு தோழா அஹ் என்னன்னா என்னன்னு பேசிக்கணும்னா யாருமே நம்ம லைஃப்ல ஷேர் பண்ணுவாங்க உம்
நீ இந்த மாரி இருந்து இப்போ இப்டி ஆய்ட்டனா
உம் ஆமா ஆமா அது மாரி நம்ம எதாச்சு இப்படி பண்ணிட்டுருக்கோன் தெரிஞ்சாலே வந்து அவுங்களு பொறாம இருக்கு யாருக்கா இருந்தாலுஞ் செரி அது என்னதா இருந்தாலு அந்த ஒரு இது இருக்குமே
எந்து என எனக்கு வந்து எப்படி தெர்மா
உம்
எனக்கு ஃப்ரெண்டுங்கள்ளா சப்போட்டு
ம் ம் நீங்க அப்படி நெனப்பீங்க நீங்க அப்படி நெனப்பீங்க இருந்தாலு ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்றாங்கனா இப் இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்க அவுங்க பண்றாங்கதா நீங்க நாளைக்கு பெரியாள ஆயிட்டீங்னா அவுங்க ஏதோ ஒரு விஷயத் சிலர் வந்து நெனப்பாங்க சில பேரு வந்து விட்டுருவாங்க ச்ச அ இருந்தாலு வந்து அந்த நீங்க இந்த படம் பாத்திருக்கீங்ளா அது என்னது இந்த சூரி நடிச்சிருந்தான்லே
ஆமா
கூட லாஸ்ட் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னாகுது ஆ எ என்னதா இருந்தாலோ அந்த அது எதுக்கு அந்த படோலா எடுக்கறாய்ங்க ஒரு இப்போ மேரேஜ் ஆயி ஆ அந்த மேரேஜ் வரைக்குதா ஃப்ரெண்ட்ஷிப்ப கொண்டு போணுமே மேரேஜ் ஆயிர்ச்சுனா பொண்ணுங்க இருந்தாலுச் செரி பசங்களா இருந்தாலுச் செரி ஒரு எடைவெளி இருந்துதா ஆகணுமே அத நீங்க உள்ளக்கு கொண்டு வந்தீங்கன்னா சண்ட வந்துரோ
அது உண்மேதா இப்ப நா ஃப்ரெண்ட்டுருங்க கூட வெளியே போறேனா இப்ப நீங்ளே நென்ச்சு உங்க புருஷ்சே ஃப்ரெண்டுங்க கூட வெளிய போறா நீங்க கோச்சு தூங் மாட்டீங்ளா சண்ட போட மாட்டீங்ளா
போடுவனா நீங்க வேற அவ்ளோ சண்ட வ
ஆ அவு அவுங்க அவுங்க வார்த்துக்கு ஒரு நாள்தா லீவு எதோ பசங்க கூட போய்ட்டு கிரிக்கெட் விளாலானு கூட நீங்க உடோவு மா
ஆமா விட மாட்டோ ஆ வுங்களோ விடமாட்டிக்காங்கல்லே எங்களேயு உட ம் நீங்களும் உடமாட்டிக்கிறீங்க அந்த மாரி இருக்கறனால ச்ச எனக்கு வந்து அக் து என்னன் தெர்லங்க அது
கொஞ்சோ நீங்கெல்லா அம்மா அம்மா நீங்க கொஞ்சோ அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்னா
ஆமா ஜாலியா இருக்க வேண்டிதா ஆமா இல் இல்ல போம்போது ஏம்மா போற அப்டின்பாங்க ஆனா போனோனே ஒரே கொண்டாட்டந்தா அது எ ஹஸ்பண்ட்னா அவுங்க அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க பேயிட்டு ச்ச நா அதா சொ டியாவு ஒரே ஜாலியா இருக்கீங்க போல அப்டிம்பே ஒன்னே சிரிப்பாங்க ஆ இ இல்ல சில் நேர் தின்கு நா போறே போறேன்னு சொல்ட்டு போ மாட்டே ஒர்ரு நாளாச்சு போறே போறேங்கா போவே மாட்டிக்கே அப்டிம்பாங்க அடங் கொய்யால போறே போ மாட்டிக்கிறனா அது தெரிஞ்சுகிட்டேங்க இவங்க நம்ம போன சந்தோஷமா இருந்துருவாங்க வச்சு செய்யணு அப்டின்ட்டு நா போவே மாட்டே சில் நேர்த்துக்கு என்ன பண்ணுவாங்கோ அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடனா நி ப்ப அவுங்க ஃபோர்இன்ல இருக்கற்னால இங்க வந்துருக்கப்போ பேயிருவாங்க
ஆமா
டு வரமாட்டாங்க என்ன பண்ணுவாங்க நைட் என்கிட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல போன் பண்ணி பர்மிஷன் கேட்பாங்க ஆ இன்னைக்கு ஒரு நா ஆ இன்னை ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் என் ஃப்ரெ நா வந்து அத என்ன சொல்லுவேன்னா ச்சு செரி சொல்லிட்டேல விட்ரு சொல்லி டேல விட்டுரு அப்டிம்பே இல்ல நீ சிரிச்சுக்கிட்டே சொல்லு அப்டிம்பாங்க
ம் ஆமா மறுநாள் ஆயிடுச்சா வச்சு வாங் வாங் வாங்
அதான் சிரிச்சுக்கிட்ட சிரிச்சுக்கிட்டேன்னா சொல்ல முடியாது எனகு சிரிப்பு வரல அப் அப்டியுபே உடனே அப்டி கோமா தான் இருக்க அப் பண்ணிக்கோம் வரணும் அப்டித்தானே இப்ப நான் கிளம்பி வரணும் பன்னெண்டு ஒரு மணி ஆகுது நான் வரணும் அப்ப நீ முன்னாடியலா வந்திருக்கணும் அப்டி செரி ஒரு நாள் என்ன அப்டியே கேட்டுட்டே இருந்தாங்க வாங்றேன் அப்ன்னே பரவால இப்ப நீங்க வண்டி எடுத்துட்டு இப்ப நான் சொன்னா நீங்க வந்துருவீங்கள இப்ப வாங்க அப்ன்னே நானு உடனே என்ன பானு ஒரு பேச்சு கேட்டா வா அய்யயோ அப்டினாங்க நான் இருந் ட்டு ச்சு இல்ல அதான் நீங்க வரமாட்டீங்கன்னு தெரியும் அதனாலதான் சொன்னேன் அப்டி சொல்லிட்டு செரி சிரிச்சுக்கிட்டே இருன்னு மட்டும் சொல்லிரு அவ்ளதான் சொல்லிட்டு போனை வச்சுிரு அப்டின்னாங்க நான்ஹக ச இருங்க அப்படின்னு வச்சு அடுத்தநாள் வந்தாங்க
ஆமா அவர் ஃப்ரெண்டிங்க நல்லா
ஆஹ் ஆனா எனக்கு என்னன்னா சே செரி ஓகே எனக்கு ஒரு பக்கம் மனசும் இருக்கு என்னன்னா செரி ஓகே அவங்க ஃப்ரெண்டோட என்ஜாய் பண்ணட்டும் அப்படி சொல்லிட்டு நான் வாட்டுக்கு இருப்பேன் பிள்ளைங்க கூட ச்சு அப்புறோ அடுத்த நாள் வந்தாங்கன வேணிக் மேன்னு காட்டுவேன் அது அது காட்டணுட்டு இல்ல வேனுக்கு மேன் வந்துட்டு அ போனேல அப்படின்னு சொல்லிட் ட்டு இது பண்ணிட்டு இருப்பேன் அவங்க அடயே வந்துட்டு சமாளிச்சுட்டு இருப்பாங்க நம்மளுக்கு கா காரியான போதுண்டா அப்படின்னுட்டு அவங்க நல்லா ஜாலிய என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க
அதே மாரி என்னையு விடவே மாட்டாங்க இப்ப வந்து ஆஹ் இப்போ ரீசென்டா பேசிருப்பேன் அவ்ங்க என்னன்னா பசங்கள பொறுத்த வரைக்கு யாராவ்து பிள்ளைங்கள கூட்டிட்டு போவீங்களா ஆனா நாங்க பொண்ணுங்க பிள்ளைங்கள கூட்டிட்டு போய்தா ஆகணு யோஸ்ச்சு பாருங்க எவளோ கஷ்டந் தெரியுமா உள்ள எங்யாவ்து விட்டுருக்காங்களா வேற ஒன்னா பிள்ளையகூட்டிட்டு போ பிள்ளைய கூட்டிட்டு போ பிள்ளைக்கு பால் வாங்க அதுக்கே ஒரு நாள் போயிருது யோஸ்ச்சு பாருங்க அதுக்கு பால் குடு க்க சாப்பாடு குடுக்க இதுக்கே ஒரு நாள் ஆயிடுது இவுங்க நல்லா ஃபிரெண்ட்ஸ்சோட என்ஜாய் பண்ணுவாங்க அதெல்லா நெனச்
அது ஒரு நாள் தா என்ஜாய் பண்றது மத்த நாள்லா கஷ்டப்பட்றோல
ஆஹ் சரி தோழா நம்மளோ ட நேரம் முடிவடைந்தது அடுத்த காலில் சந்திப் போம்
ஓகேங்க
செரி கால்